ம் கேக்குது கேக்குதுப்பா வணக்கம் என்ன பண்
சாப்ட்டீங்ளா அப்ப என்ன ஆச்சுன்னா ஆ சாப்ட்டோ ஆக்சுலி அப்டே சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு நானு சாப்ட்டுட்டு அ அப்ரோ திடீர்னு ஆக்சுலி எப்புமே ஃப்ரைடே மார்க்கெட் போய்டுவோ நேத்து போகலீங்ளா அப்ரோ இன்னிக் க்கி செரி ஸட்டுனு சாப்டும் போது டக்குனு ஐயோ நேத்து சந்தைக் போல அப்டின்னு ஞாபகோ வந்து சரி இன்னிக் போயிட்டு வந்துர்லா இப்ப போயிட்டு வந்துட்லா அப்டின் சொல்லிட்டு ஒன் அவர் அதுல போயிடிச்சிங்க வீட்டுக்கு வந்தோனே உங்களுக் பண்றே ஆமா ஆமா காய்கறி எல்லா எடுத்து வெச்டு உங்களுக்த்தா கூப்பற்றே சன் ஆ ஃப்ரைடே இருக்கு ஒரு பக்கோ கொஞ்சோ தூரோ போகோனு ம
கோ ஸ்டைல்ல இருக்கு
ஓகே ஃப்ரைடேல அதுதா ஃப்ரைடேல கொஞ்ச தூர போகணு அது பெரிய சந்த சரியா எனக்கு அங்கதா போகு புடிக்கு இது வந்து கொஞ்ச பக்கத்தலயே இருக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அ இது வந்து சாட்டர்டே சண்டேயு இருக்கு கொஞ்ச சின்ன மார்க்கெட்டா இருக்கு அப்புறம் மண்டேயு வேற பக்க ஒரு பக்கோ இருக்கு சொல்லுவாங்க எல்லா பக்கோ இருக் கற்தெல்லா சொல்வாங்க
உம் நீ நீ வில்லேஜ் வில்லேஜ் தாண்டி இருக்கீங்ளா மார்க்கட்டு
வில்லேஜ்ஜு
வில்லேஜ் மாரி இருக் இருக்குமா நீங்க இருக்கிற எடோ
லேஷ்மறே ஆமா இருக்கு அ இப்ப வந்து இங்க இப்பதான வீடுங்கல்லா நெறய ஆய்ட்டு இருக்குது ஆக் ஆக்சுவலி இது வந்து பைபாஸ் பைபாஸ்லிந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்
அ ஓகே கா வேலயாருக்கலா
சேலம் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பைபாஸ்ஸஸு மெயின் பைபாஸ்ஸு நாங்க இருக்கறது அதுல இருந்து டூ த்ரீ கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள இருக்கோ
வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்ளா
ஆ ஆமா ஆமா ஏனா எங்க வீட்டு பக்கத்துலல்லா கடையெல்லா எதுவு இல்ல அ சோ வந்து நாங்க எல்லாமே வாங்கி வெச்சுக்குவோ ஒரு கருவேப்பிள்ளலந்து எல்லாமே ஆமா ஏ ஆமா கருவேப்பிளந்து எல்லாமே ஃப்ரிட்லயே வெச்சுக்குவோ
ம் ம் கரெக்டா இருக்கூ உங்களுக்கு அது பழகிருக்கூ ஆ நாங்க டெய்லியு இங்க காய்கறி வாங்குவோ டெய்லியு ஒரு டூ டேஸ்கு ஒன்ஸ் போயி வாங்கிட்டு வருவோ நா வாங்ட்டு வர மாட்டேப்பா எல்லா வேலயு எ ஹஸ்பண்ட்ட குடுத்துருவே அந்த கடைக்கு போற வேலல்லா அவர் பாத்துப்பாரு ஆ நா வர்க் போறதுனால கே வீட்ல சமைப்பே அப்ப ஒர்க் போயிடுவே திருப்பி வருவே வீட்ல சிஸ்டம்பா பிள்ளிங்ல
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே என்ன சேல்ரி குடுக்குறாங்க
அ சேல்ரி வந்து இப்போதைக்கு ஒரு சிக்ஸ்டீன் தராங்க சரி போது
ஓகே ஆ ஹா
அதுவு லீவ் போட்டா புடிச்சிருவாங்க ஒரு நாள் ரெண் நாள் லீவ்ல்லா புடிச்சிருவாங்க செரி எதோ ஒண்ணு போ வர வரயு வரட்டு
எப்போ நைன் தேட்டிக் போய்ட்டு சிக்ஸ் தேட்டி வெரக்குமா
நைன் ஓ கிளாக்லா கால் பண்ணிறாங்கப்பா இன்னிக்கே வா இன்னிக்கே டைம் சவன் தேட்டி வரைக்கூ ஆயிடுச்சி நா வரதுக்கு
ஓ அப்புடியா செரி செரி செரி செரி ஓகே ஓக் கே ஓகே ஓகே நீங்க என்ன சமச்சீங்க இப்போ சமச்டீங்ளா
கடையில தாமா வாய்ன்ட்டு வந்தோ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு வரவே ரொம்ப டைம் ஆயிடு அதனால கடையிலேயே வாங்கி சாப்ட்டாச்சு பரோட்டா வாய்ன்ட்டு வந்தாரு
ம் ஹும் செரி செரி ஓகே ஓகே
சேரி இக்கோ டயர்டா இருக்கு காலையில கொஞ்சொ லேட்டா எழுந்துப்ப நாளைக்கி சண்டேன்றதுனால நாளைக்கி செம்ம டைட்டா ஒர்க் இருக்கூ
ஆ ஹா செரி செரி செரி செரி
சன்டேக்கு பதிலு எல்லா நாலு வேலைக்கே போய்லாமான்ற ஃபீல் ஆவு
ஒஹோ ஹோ ஹோ ஹோ ஓகே ஓகே
கிச்சன்ல தா
ஆஹா செரி செரி செரி செரி உங்களுகு சினிமா மால்லா பாப்பீங்ளா படமல்லா பாப் போ
ல்ல நானு சண்டே ஆனா ஸ்பெஷல் சந்திரமுகி ஒரு ரெண்டு பார்டு எடுத்து வச்சிருக்கோ சன் டி வில சந்தரமுகி அப்பறொ அரண்மனை இத மாத்தி மாத்தி போட்டுன்ருப்போ ஒரு ஒரு சண்டேவு
ம் ஹும் தேட்டர் எல்லாம் போய் பாக்கமாட்டீங்ளா
தேட்ருலல்லாம் புது புடிச்ச படொ ஏதாவ்து ஆக்ட்ரஸ் படொல்லா புடிச்ச ப ஆக்ட்ரஸு இந்த விஜயெல்லாம் விஜய விஜய் ரசிகர் இவர் நார்மலாவே சின்ன வயசுல இருந்து இவர் விஜய் ரசிகர் அந்த படொல்லாம் போட்டாப் பாப்பாரு அஜித் படொ வந்தா பாப்பாரு இப்போ மார்க்கெட் இல்ல இப்ப கருப் பன் வந்துச்சு அது ஆப்லே விட்டாங்க நல்லா இருக்கு பாத்தோ
ம் ஹும்
அஜீவன்து சூரியாது நல்லாருக்கு நீங்க பாப்பீங்ளா
படமா வீக்லி ஒன்ஸு போயிருவங்க கண்டிப்பா படத்துக்கு போயிருவோ வீக்லி ஒன்ஸ்ஸு ஏன்னா வந்து அவுங்க ஆம்
போரிங்காம வீக்லி ஒன்ஸ் பாக்குற அளவுக்கு
வீக்லி ஒன்ஸு பாக்குற அளவுக்கு என்ன படம் வந்திருக்கு அப்டின்னா நாங்க வந்து வே ஐ டி ல ஒர்க் பண்றதுனால அவரு அவருக்கு புல்லா ட்ரெஸ் ஆ ட்ரெஸ்ஸா இருக்கூ ஒரு வாரம் ஃபுல்லா ஆ, ஒரு வாரம் ஃபுல்லா ட்ரெஸ்ஸா இருக்கு சோ வந்து என்ன ஆ, என்ன ஆகுன்னா சாட்டர்டே, சண்டே நாங்க கம்பல்சரி வெளியே போய்டுவோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங், என்னது
டெரர் மூவி பேய் படோ
ஆ, ஆம் பாக்காமியா இருப்பாங்க, அது சொல்றத கேளுங்க, சொல்றத கேளுங்க ம்ஹூம் அப்டியா நாங்க வந்துட்டு வினா மூவி போயிருவோம் சப்போஸ் மூவி அந்த மாரி ஏதாவது நல்ல மூவியா வரல அப்டினா நாங்க காடைசியா பரிமளா அன் கோ பாத்தோ, போன வாரோ என்ன ஆச்சுன்னா ஜுவல்ல கொஞ்சோ என்னோடது ஜுவல்ல தாலி பிரச்சனையா ஜுவல்ல தாலிக்கொடி அதுனால ஜுவல்ஷாப் போயிட்டு சண்டே வந்துட்டு ஃபுல்லா டையர்ட் ஆயிடுச்சு ஆ சாட்டர்டே ஜுவல்ஷாப் போனதுனால அதனால வீட்ல இருந்துட்டோ, அதுக்கு முந்தின வாரம் பரிமளா அன் கோ போனோ, இந்த வார வந்துட்டு அப்டியே ஒரு மணி வரைக்கி இன்னைக்கி மத்தியான ஓடிருச்சு அதுக்கப்பறந்தா வெளியே ஏதோ இது மேட்ரஸ் பாக் போனோ ஆ
நெறைய சூப்பரா ஜாலியா இருக்கும்போல இருக்கே, வீக்லி டூ டேஸ் சாட்டர்டே சண்டே லீவா டில அப்ப ஜாலியா இருக்கு, எங்கன்னா வெளியே போவீங்க
போனோ அப்பறோ ஏதோ ஒர்க்கா இருந்துச்சு அப்டின்ட்டுதா லூலூ போயிட்டு அப்டியே ஃபிஷ் வாங்கிட்டு எல்லா அப்டியே வ வந்து அப்பறோ சமைச்சிட்டு இப்ப மறுபடியு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோ,
ஃப்ரண்டா லூலூ ஏன்னா நான்லா போனதுல்ல கேள்விப்பட்டதும் இல்ல நீங்க பேசுவு நீங்க அத சொல்லும்போது டிஃப்ரெண்டா இரு
அப்றோ வந்துட்டு இப்போ வந்து நீங்க நா என்னோட ரொட்டீன் கேட்டீங்கல்ல நா வந்து மறுபடியு வந்த நா காலைல எல்லா ஒர்க் முடிச்சுட்டு பத்து மணிக்கு படுத்துருவேல்ல நா சொன்னேன்ல்ல அவங்க ஹஸ்பண்ட ப த்தர மணிக்கு எந்திரிப்பாங்களா இது ஆக்சுவலி எங்க வீட்ல ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோ அ இல்ல இல்ல, இல்ல இல்ல டெய்லி மண்டே மண்டே ஓடது சொல்றே மண்டே ஓடத சொல்ற ஆ அதா தம்பி எய்ட் எய்ட்தேர்ட்டிக்கு போயிருவா நா வந்து படுத்துருவே அப்பறம் வந்து டென் தேர்ட்டிக்கு அவர் எந்திரிப்பாரு காஃபி வச்சு குடுப்ப, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு சிறகடிக்க ஆசை பாத்துட்டே அவரு காஃபி குடிப்பாரு
ம்கும் சிறகடிக்க ஆசை யாரு ஒரே ஒரு இது சொல்லுங்க சிறுகடிக்க ஆசை யாரு இருக்கா அதுல
டா
முத்து மீனா எடைல பாத்தப்பா ஒரே ஒரு சீ சீன் மட்டு ஒரு வா ட்டி மாத்தும்போது பாத்த அதுக்கப்பறோ
சோ அந்த அந்த நாடகம் மட்டு அவரு பாப்பாரு காஃபி குடிக்கிற வர
நெறைய எடத்துல அங்க சிறகடிக்கஆசைதா சொல்லிருந்திருக்காங்க எல்லாரு, நானு ஒரு நாள் கூட பாக் ல ஒரே ஒரு ஒரே ஒரு சீன் மட்டு பாத்த, ம்
டு என்ன பண்ணிருக்கோனா ஜன்னலு ஒரு அந்த ஜீப்ரா இது விண்டோ அப்டின்னு சொல்லிட்டு போட்ருக்கோ அப்றோ வந்துட்டு அ ப்ரஜெக்டர் போட்டோம்னா ஃபுல் தேட்டர் செட்டப்ல இருக்கு அவர் அப்றோ போயிட்டு வந்துட்டு அ பிரேக் ஃப பல் வெளக்கி விட்டு வந்துருவாரு பிரேக் ஃபாஸ்ட் போட்டு ரெண்டு பேர் ஹாலிவுட் மூவிஸ் எதாவது ஹாரரு ஆ சர்வைவல்லு
இங்கிலீஷ்லே பாப்பீங்ளா ஹாலிவுட்லா வெறுப்பா இருக்காது
இல்ல இல்ல தமிழ் டப்புடுதா எங்ககிட்ட எல்லாமே அ அட் ஆக்சுவலி அவரு வீர வீட்லருந்தே ஒர்க் பண்றதுனால நெட்டு இது ஃபுல்லாமே கனெக்ஷன் குடுத்துருக்கு சோ வந்துட்டு எங்களுக்கு ஜியோ
பண்றாரு அது நீங்க ட்ரை பண்ண முடியுமா இல்ல அவர்தா பண்ணணுமா அது
அவர் மட்டுந்தா அவர் வந்து அதுக்கான இது படிச்சிருக்காங்க நா வந்து எம் பி ஏ வேறப் படிச்சிருக்கேங்க அதுனால அவர் பண்ண முடியாது அப்பறோ வந்துட்டு ட்டு அதா வீட்லயே நெட்டு இருக்குறதுனால ஹாட்ஸ் ஸ்டாரு ஜியோ எல்லாப் ப்ரைமு எல்லாமே
மோட்லயே வச்சிருப்பிங்க போல இருக்கு பெட்ரூம் மேல ஒரு தேட்டரு வைப்புலயே இருக்கும் போல இருக்கு
ஆமா அப்பறோ இப்ப கூட படந்தா பாத்துட்ருக்காங்க நானு ஏ நா அவளு அவரு ஏ பையனு படந்தா செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நா வந்துட்
அதாவது உங்க பெட்ரூம்ல ஹோம் தேட்டரு மாரி ஃபுல்லா சவுண்டோட சவுண்ட் எபெக்டோட பிக்ஸ் பண்ணிருப்பீங்களா இப்ப டிவி போட்டா ஒரு தேட்டுர்ல மாறி தேட்ரு மாரி இருக்கு
தேட்டரே தாங்க ப்ரொஜெக்ட்ரு
ஃபுல்லாவே ஸ்கிரீன் ஃபுல்லா இருக்க மாரி கவர ஆன மாரி இருக்குமா தேட்டரு எப்டி இருக்கோ அது மாரியே இருக்கு நல்லா இருக்கு ஏங்க சூப்பரா யாராரு நீங்க உங்க பசங் பசங்க உங்க ஹஸ்பண்டா
பசங்கல்ல ஒரே பையன்ந்தா பையே ஹஸ்பண்டு நானு அப் ஓ பெட்ல படுத்துட்டம்னா மேல மேலயு செட் பண்ணிக் கெலா ஃபேன் கிட்ட மேல ஃபேன் மேல ஓடுதோ மேல மேலயு செட் பண்ணிக்கெலா அதாவது பெட்லருந்து நேரா அப்டியே பாக்குற மாரியு செட் பண்ணிக்கலா இல்ல
செமையா இருக்கு
ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரியு செட் பண்ணிக்கலா எப்புடி வேணா செட் பண்ணிக்கலாங்க நாங்க வந்து படுத்துட்டு அப்டியே அந் அன்னாந்துட்டு மல்லாந்துட்டு பாக்லா அந்த மாரியு அந்த மாரியு பண்ணிக்கலா எந்த மாரி வேணாலு பா வெச்சுக் க்லா திய ரொட்டேஷன்ல ஓடுது அந்த மர
எந்த வகையில திரும்புனாலு படம் பாக்குற மாரி பிக்ஸ் பண்ணிர்லாம்
ஆமா ஆமா ஆமா பிக்ஸ் பண்ணிக்கல ஆமா ஆமா ஆமா ஆமா அந்த மர அதுதா அவ அவெ வர வரைக்கு த்ரீ தேர்டி வரைக்கு மூவி பாப்போ ரெண்டு மூவி பாத்துருவோ எப்புடி இருந்தாலு பாக்காத மூவியே இல்ல அப்டிங்கிற மாதிரிதா இருக்கு எங்க கிட்ட எங் அவரு பாத்தத விட நாந்தா நெறையா மூவி பாத்துருப்பே எதாவது மூவி செலக்ட் பண்ணி வச்சாருன்னா இது நா பாத்துட்டே அப்புடிம்பே எல்லா மூ எந்த மூவி தாண்டி நீ பாக்காம இருப்பே ஆக்சுவலி அவரை விட நா தா மூவி வந்து ஹாரர் வேற அந்த சர்வைவலு டிசாஸ் டெருசு இந்த மாரி எல்லா எல்லாத்தையு பாத்து முடிச்சுருவனா நீ எந்த படந்தா பாக்காம இருக்க அப்டின்னு கேப்பாரு அந்த அளவுக்கு எல்லா படோ அப்பறோ எதாவது செலக்ட் பண்ணி ரெண்டு படமு பாத்துருவா அதுக்குள்ள அவர் வந்துருவார் தம்பி வந்துருவா அப்பறோ அவர் தூங்க போயிருவாரு தூங்கிட்டு ஃபைவ் ஓ க்ளாக் எந்துருச்சு மு பைவ் ஓ க்ளாக்கு அப்பறோ எந்திரிப்பாங்க அப்பறோ அப்டியே அவெ வெளிய வெளையாட பொயிட் ட்டானா அவன் செவன் தேர்டிக்கு தா வருவா நா அப்டியே பாத்ரோ கழுவிட்டு வீடு கூட்டிட்டு மறுப்டி சமையலுக்கு ரெடி பண்ணுவே அப்டியே ரொட்டேஷன் ல பாட்டு கேட்டுட்
அப்ப ஒரு நாளைக்கு ஒரு படம்மாது பாத்து முடிச்சுருப்பீங்க கரெக்டா
கண்டிப்பா பாத்துருவேங்க
தா வேல போலருக்கு டிவி ஃபுல்லா
ஆமா
சரி தோழி டயம் முடிந்தது
ஆ நீங்க ஒங்கள்ட்ட ஒன்னு கால் இருக்கா கால் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க
நன்றி தோழி
ஓகே ஓகே